ஹலோ
ஆ சிஸ் கேக்குதா
க்குதுங் சிஸ்டர் உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க கேக்குது
ம் செரிங்க சிஸ்டர் ஆ நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க ஆ சரிங்க சிஸ்டர் ஆ இந்த மாச அவ்வளவா எந்த பங்க்ஷன் எதுமே இல்ல அப்தான
பங்க்ஷன் முகூர்த்த இருந்ச்சு கல்யாண பங்க்ஷன் இருந்துச்சு மத்தபடி இந்த கோவில் ஃபங்க்ஷன்ல்லா இல்ல
ஆமா இந்த மாச இல்ல அவ்வளவா
ஆமா இப்ப விசாக வந்துச்சுல்ல வைகாசி விசா
ஆமா ஆமா ஆமா ஆ போன சிஸ்டர்
ம் எந்த எந்த ஊருக்கு போனிங்க
இங்க பக்கத்துல ஆ கோவில்பட்டி பக்கத்துல கதிரேச மலைன்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஊர் இருக்கு அங்க போன சிஸ் ஆ அங்க போன சிஸ் டர் அப்பறோ நாங்க வந்து ஆ பாத்தோ சிஸ்டர் எ சா ந்தரமாதா போனோ போனதே இல்ல ரொம்ப நாள் போனும்னு நெனச்சோ பக்கத்துல இருந்தாலுமே போனது இல்ல
சேர் சேரி
கிரிவலம் போய்ட்டு அப்டே போயி்ட் வந்தோ
ம் நாங்க விசாகத்துக்கு திருச்செந்தூர் நடந்து போவோ வர்ஷ வர்ஷோ நடந்து போவோ ஆனா எந்த வர்ஷமு சாமி பாக்கவே முடியாது ஏனா கூட்டமஅவளோ கூட்டமா இருக்குமா ஆம்மா அதே மாரி வெளிலே சாமி கும்டுட்டு கடல குளிச்சிட்டு வெளில நின்னு சாமி கும்ட்டு வந்துருவோ அதே மாதி இந்த வர்ஷமு நடந்து போயிட்டு வெளிள நின்னு குளிச்சிட்டு சாமி கும்ட்டு வந்தாச்சு
எங்கிருந்து நடந்து போவீங்க ஓ தூத்துக்குடிலேந்தே நடந்து
ஆமா நடந்து போவோ நல்லாருக்கு அம்மா வீட்லேந்து நடந்து போனே கிராமோ ஒரு கிராம ஆ ஒரு சாயங்காலோ ஆறு மணிக் களம்னோனா விடிய காலைல ஒரு நாலு மணி அஞ்சு மணி அந்த மெதுவா போய் ரீச் ஆவோ மெதுவா நடந்து போய்ட்டு படுத்து தூங்கி எழுந்துரிச்சு அப்பெல்லா போவோ ஆமா அப்றோ சம்ம மர் வெகேஷனுக்கு எங்கயாது போனீங்ளா
சம்மர் வெஷ வெக்கேஷனுக்கு எங்கேயு போல சிஸ்டர் அ வீட்ல யாராச்சு வந்துருந்தாங்கனா போவோ நாங்க இருந்தா போமாட்டோ எங்யா செரி எப்பயாச்சுதா சிஸ்டர் போவோ
ம் இப்போ நா சம்மர் லீவுன்னா ஒரு மாச அம்மா வீட்ல தா இருந்த இங்க விசாக முடிச்சுட்தா அங்க வந்தோ சித்தி பொண்ணு அதுனால என்கேஷ்மன்ட்டு கல்யாணம்ன்ட்டு அப்டே பிஸியாவே ஊர்லேயே டைம் இது பண்ணிட்டு வந்தாச்சு ஆமா வேறைக்கு நாங்களு எங்கயு போகல
ம் ம் எங்களுக்கு லீவு டைம்ல திருவிழா வரு சிஸ்டர் இங் க திருவிழா வரு சோ அங்கதா நாங்க இருந்தோ வேற எங்கயு வெளி வெளில பெருசா போல பக்கத்துலதா சும்மா கொஞ்சோ கொஞ்சோ எடத்துக் போய்ட்டு வந்தோ
செரி செரி திருவ்ழா எத்தன நாள் நடக்கோ
பத்து நாள் நடக்கோ சிஸ்டர் பத்து நாள் நடக்கோம் ஆமா ஆ மொத மொதல் நாள் இருந்தேவு அப்டே கோலாட்டோ எல்லா அடிப்பாங்க அங்க வெச்சு சின்ன பசங் ங்க பெரிய ஆட்கள் எல்லாமே அடிப்பாங்க கோளாட்ட அடிப்பாங்க
ஆ ஆஹ்
அந்த மாரி இருக்கோ டெய்லி ஏதாச்சு ஒரு விசேஷோ இருக்குல்ல
ஆமா ஆமா ஆ எங்களுக் ஒன் வீக் நடக்கோ ஒரு வார நடக்கோ ஆன அந்த வருஷோ வந்துட்டு எலக்ஷன்ங்கிறதுனால ஆ சிம்பிளாவே முடிச்சுட்டாங்க ஆ இது ஆமா பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்டாங்க அதுனால ரெண்டு நாள் மட் டோ சாமி அது உங்க சாய்ஸ் ஆமா ஆனா நல்லா இருக்கோல்ல அதெல்லா கிராமமா இருந்தா டெய்லியு போறது நைட்டு டிரஸ் பண்ணிட்டு புது டிரஸ் பண்ணிட்டு போறது ஆனா நா இங்க அதெல்ல ரொம்ப மிஸ் பண்றே கல்யாண அய் வந்த உடனே ஹஸ்பண்ட் வீட்டல்லா அந்த மாரி திருவிழாக்குல போவே மாட்டாங்க
செரி செரி ஆ
அது நம்ம எதனாலு நம்ம அம்மா வீடு இருக்கிற வெரைக்
ஆமா இந்த சைடு கிராம சைடு இந்த மாரி பொங்கலோ இல்ல ஊர் பொங்கலோ திருவிழாவோ நல்லா இருக்கோ
நல்லா இருக்கோ ம் ஆமா நாளா ஸ்கூல் படிக்கிற வரைக்கு எப்படா திருவிழா வரோ எப்படா பொங் பொங்கல் ஃபங்க்ஷன் வரு வெயிட் பண்ணுவே இப்ப வந்துட்டு பொங்கலா செரி செரி இப்போ திருவிழா வா செரி செரி அவ்ளோதே ஆமா அவ்ளோதே ம் இங்க வந்து என்னோட வீட் ட்டுக்காரங்க வந்து சொந்த ஊரு வேற ஆன இங்க வந்து பிழைக்க வந்தது வந்து இருபது வருஷ ஆயிடுச்சி இங்க தா ஒர்க் பண்றாங்க அதனால இங்க வந்துட்டு எந்த திருவிழாக்கு எதுக்குமே போ மாட்
அ செரி செரி
அ வரிக் வரி குடுப்பாங்க கோயிலுக்கு வரி குடுப்பாங்க ஆனா திருவிழாவுக்கு வந்துட்டு திருவிழாக்கு ஒரு நாள் மட்டு போய்ட்டு வந்துருவாங்க ஆனா இங்க திருவிழா வந்து பதினஞ்சு நாள் நடக்கோ பெரிய பெரிய ராட்டினனோல வரு ராட்னோ இந்த சின்ன பிள்ளைங்க வேளையாடறது எல்லாமே நடக்கோ பொருள்காட்சி மாரி ஆனா இவங்க ஒரு நாள் கூட போ மாட்டாங்க நான் வாகி ஏழு வருஷோ ஆகுது ஏழு வருஷ வாங்க வாங்கன்னு கூப்டதுக்கு அந்த ஒரு நாள் மட்டுதா சாமி பாக்க கூட்டு போவாங்க அவ்ளதே ஆ அதே ரோட்ட மணிக்கி தம்பி எதுக்குமே கூட்டு போ மாட்டாங்க எதனால அந்த ல போனா செலவாயிரு நெனைப்பாங்க நெனைக்கே அதனால கூட்டு போமாட்டாங்க ஆன அதா உம் அதுக்கு ஒரு காரண வேற சொல்லுவாங்க ரொம்ப கூட் ட வரு சமாளிக்க முடியாது பிள்ளைங்களா நசுங்கிருவாங்க வேண்டா அப்டின்னு சொல்லிருவாங்க இதே காரணத் தா ஏழு வருஷோ பையனுக்கு அஞ்சு வருஷ ஆயிரு அஞ்சு வயசு ஆயிட்டு பையனுக்கோ
அடுத்த வருஷ கூட்டு போயிருங்க சிஸ்
ஆஹ்மா அது சொல்றாங்க உங்க ஊரு பட்டிக்காடு கிரா கிராமோ நீங்க போவீங்க ஒன்னு தெரியாது இங்க வந்து அப்பில்லா போ முடியாது ரொம்ப கூட்டமா இருக்கு சமாளிக்க முடியாது அப்டி இப்டின்னு கத
ஆஹ் ஆனா இப்போ வந்து அவங்க சொல்ற மாரி எங்க இருந்தாலுமே வந்துறாங்க திருவிழா டைமோ எதுனாலு சிட்டில இருந்துமே வந்துறாங்க
கரெக்டா அந்த லீவுல டை அந்த ஏப்ரல் மேலதா வருமா அதனால எல்லாருமே வந்துறாங்க
உம் நெறைய கூட்டமு இப்ப வந்துருது உம் உம் ஆஹ் ஆனா இங்க இந்த சைடு கடைகளோ ராட்டினம் இதெல்லா போட்டா சூப்பரா இருக்கு
சூப்பரா இருக்கு ஹ் நம்ம கிராமத்லல்லா அழகா போடுவாங்க ஒரு மூணு ராட்னோ சின்ன பிள்ளைங்க விளயாடுறது மூ னு அப்டிங்கிற மாரி அப்போதா அது நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு இப்போ நம்ம போறோமோ இல்லயோ அவங்களா வெளயாடறத பாத் பாக்குறதுக்கு அப்டின்னாலே ஜாலியா இருக்கு
பொழுதுபோயிருமே அந்த சைடு தெரிஞ்சவங்க யாராச்சு வருவாங்க போவோ நம்மளு போவோ அந்த மாதிரி இருக்கு ஆனா சிட்டி சை சிட்டி சைடு அப்டி இருக்காது ன
ஆமா
ம்
அவங்களே வ வருவாங்க வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே தா இருப்பாங்க
ஆ செரி செரி ஆ பகல்ல நடக்குமோ பெரும்பாலு பகல்ல நடக்குல்ல சிட்டி சைடோ
பகல்ல ஆ ஆமா ஆமா பகல்ல ஒரு நாலு மணிக்கு மேல அஞ்சு மணிக்கு அன்னதான முடிச்சோனே மதியான அன்னதான முடிச்சோனே எடுப்பாங்க அது ஊர் ஃபுல்லா சுத்தி வரு ஆமா நாங்க மாடில இருக்கமா கீழ கூட எறங்கி போமாட்டோ மேல நின்னே பாத்துட்ரு அவ்ளதே ஆமா வீடு ஆ வீட்ல தெருவழியா போகு கீழ கோட எறங்கி போமாட்டோ மேல நின்னே பாத்ட்டே இருந்தர்றது ஆமா இவுங்க அப்டியே பழகி இங்க வந்து இருபது வருஷ ஆகுது ஆனா எதுமே பண்ண மாட்றாங்க போய்ட்டு தேங்கா பழங்கோட
அப்டியா நம்மல்லா எப்டினா இங்கருந்து கொஞ்ச நடந்து தூரமா போனு கோயில்ல ஒ பைக்கா இருக்கு நடந்து போவோ அந்த மாரி நம்மல்லா ஆர்வமா கெளம்புவோமே
ஆமா எங்ளுக்கு அந்த தேர் வரும்போது எங்க வீட்ல இருந்து ஒரு அ அஞ்சு நிம்ஷ மெயின் ரோடுக்கு நடந்து போய் ஹலோ ஆ கேக்குது சிஷ் திடீர்னு சவுண்ட் இல்லாம அமைதியாயிருச்சு
ஆ அதா பிரேக் ஆன மாரி இருந்துச்சு ஆ சொல்லுங்க சிஸ்டர் நீங்க சொல்லுங்க
அதா நம்ம ஊர்னா நம்ம வந்துட்டு மெயின்ல நடந்து மெய்ன் ரோட்ல தா தேர் போகு இங்க வந்து சந்துக்குலலா வரு இந்த ஊர்ல மெய்ன்ல போய் தேங்கா பழ ஒடக்கிற மார் இரு க்கு
அப்டியா நம்ம ஊர் சைடு இங்க இருந் து நம்ம வீட்டுக்கு நெறைய பேர் வருவாங்க உறவினர்கள் எல்லாரு வருவாங்க ஒன்னா கெளம்பி போவோ அதுவே நல்லாருக்கு திருவிழா னாலேவு எப்படா வருனு இருப்போ திருவிழானா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆ திருவிழா வரு து அந்த தேதியில வருது அப்டின் நம்ம கணக்கு போட்டுட்டே இருப்போ
ஆ ஆ வெயிட் பண்ணுவோ அதுக்காண்டி வருஷோ ஃபுல்லா வெயிட் பண்ணுவோ எப்படா வரு எப்படா வருன்ட்டு
ம் அங்க வந்து நீங்க எதாச்சு நா விரும்பி வாங்கி சாப்ட்ருக்கிங்ளா திருவிழால
முன்னாலலா நா சின்ன பிள்ளயா இருக்கும் போது திருவிழாக்கு பஞ்சுமுட்டாயி அப்றோ அதென்து எ எ ரப்பர் மாரி இழுக்குமே அது என்னது ஐயோ பேரு மறந்துபோச்சே ஜவ்வு முட்டாயி ஆ அது மட்டுந்தா இருக் கு ஆனா இப்போ நா ஊருக் போனா ஃபுல்லாவே ஃபாஸ்ட் ஃபுட் கட தா இருக்கு பானிப்பூரி காளான் ஃப்ரைடு ரைஸு நூடுல்ஸு அதுதா இருக்கு நம்ம நா சின்ன பிள்ளயா இருக்கம் போதெல்லா அ தின்பண்டமே இருக்காது சொல்ல போனா அந்த பஞ்சுமுட்டாய் பஞ்சுமுட்டாய் வச்சிருப்பாங்க அந்த ஜவ்வு முட்டாய் வச்சிருப்பாங்க மத்தபடி ஒரு ரெண்டு மூனு வெளாட்டு ஜாமா ஏனா எங் க ஊர் ரொம்ப கிராமோ ரெண்டு மூனு வெளாட்டு ஜாமா இருக்கு இப்ப எங்க ஊர் ரொம்ப டெவலப் ஆய்ட்டு டெவலப் ஆயி ஒரே ஃபாஸ்ட் ஃபுட்டு வெளாட்டு ஜாமா அது இதுன்ட்டு எல்லா
அப்டிதா சிஸ்டர் பானிபூரி கடையே பத்து கட வச்சிருக்காங்க ஆ
ன கட எதுக்குன் தெர்ல எங்கூர்ல
ஆமா அதுவுமே அவங்க வந்து அவசர அவசரமா பண்ணி தராங்க நல்லாவு இருக்க மாட்டிக்கி ஆ அப்ப நா எப்பவுமே இந்த டெல்லி அப் அப்ளோ போடுவாங்கல்ல அது வாங்குவே எப்பவுமே அது திருவிழா டைம்ல தா கெடைக்கூ இல்ல எங்கயாவ்து ராட்டினோ இந்த மாறி போட்டாதா கெடைக்கூ அது வாங்கி சாப்டுவோ காலிஃப்ளவர்லா நல்லாவே இருக்காது சுத்தமா வேகவே செஞ்சிர்க்காது அவசர அவசரமா பண்ணி குடுப்பாங்க
ஆமா
ஆ நம்மல்லா போறது இந்த கம்மல் வாங்குறதுக்கு பெரும்பாலு கம்மல்லா வாங்குவோல
ஆ ஆமா அதுலா நெறயா வரு வளையலு ஃபேன்சி ஐட்டம்ஸ்லா நெறயா இருக்கூ
புரிதா இப்பவுக்கு இப்ப வந்து நெறயா பாத்திரங்கள் அந்த மாறிலா போட ஆரம்ச்ட்டாங்க திருவிழாளமேவு
நட்பு சுத்தி பாக்கறதுக்கான்டியாவது போவே நாலா
ஆமா ஆமா அப்பதான போக முடியு மித்த நாள்லா சாதாரணமாய்ரு
அங்க இங்களா கேம்ஸ் மாறி வச்சிருப்பாங்க அந்த ரிங் மாறி குடுத்துர் வாங்க அத தூக்கி போடுவாங்க அது எது சிக்குதோ அந்த பொருள் வந்துட்டு நம்ளுக்கு ஃப்ரீ ஃப்ரியில்ல அது ஒரு அம்பரூவா வாங்கிட்டு தா குடு பாங்க இப்ப லாஸ்டா போய்ருக்கும் போது மீன் தொட்டில விழுந்துச்சு எங்களுக் கு ஒரு சின்ன மீன் தொட்டில ரெண்டு மீன் போட்டு குடுத்தாங்க அந்த மீன் ரெண்டு நாள்ல செத்து போச்சு வீட்டுக் வந்து ஆமா சும்மா டுபாகூர் மீன் எடுத்துக் கொண்டு போட்ரது போல
ஆமா அது கொஞ்ச நாள் தா இருக்குமாமே ஒரு நாள்ல செத்து பெய்ரூனு சொல்லுவாங்க சும்மா போறவங்களுக்குல்லா குடுப்பாங்ளாமே எங்க ஊர் சைடு வந்து சும்மா போனோனா அதாவ்து எண்ட்ரி ஃபீஸ்க் மட்டு குடுக்கனு போல நூறு ரூவாவோ என்ட்ரன்ஸ்க் மட்டு குடுத்துட் உள்ள போனா ரெண்டு மீன் போட்டு தருவாங்ளா அது செத்ருமா ரெண்டு நாள்ல அப்டிதா சொல்றாங்க அத அவங்க சும்மாதான வச்சிந்திர்ப்பாங்க
ஆமா சும்மா அந்த எங்க ஊர்லா ஆறு இருக்கூ அந்த ஆத்துல உள்ள மீன புடிச்சி போட்ருக்காங்க அது நானு அதுக்காக மெனக் கெட்டு கடைய்ல போய்ட்டு அந்த சாப்பாடு இந்த உருண்ட உருண்ட உருண்டயா இருக்கூல மீனுக்கு போடுவோல அதல்லா வாங்கி போட்டே ரெண்டு நாள் இருந்துச் சு மூணானாலு அதுவா ஆட்டாமேட்டிக்கா செத்து போய்ருச்
ஆ அது அப்டிதா அவங்க சும்மா குடுக்குறது தான் ன நல்லாவா குடுக்க போறாங்க அதுனால நீங்க இது வச்சிருக்கீங்களா ஆ இந்த கையில வப்பாங்களே அச்சு வப்பாங்
ஆமா ஆமா ஆச்சு வைய்ப்பாங்க அது இதெல்லா அதெல்லா இப்ப இல்ல நம்ம ஆயிருக்
இப்ப ரொம்ப இல்ல ஆ இப்போ ஒன்னோ ரெண்டோ கொஞ் இதுவே தா வைக்காங்க அது நா வச்சது இல்ல இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல வச்சதுதா
அது வச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சோப்பு போட்டா எல்லாமே அழஞ்சி போய்ரு அது சாய தானே ஆமா அது சாயம் தானே இருக்காது நம்ம ரொம்ப சோப்பு போட்டு கழுவுனா போயிரு
சரி சரி ஆமா அது கொஞ்ச இத வச்சு தானே வைக்காங்க
ஆ செரி ஓகே சிஸ் அடுத்த கால்ல பாக்கலா ம் ஆ ஆ